ஆ ஆ தோழி கேக்குது தோழர் வணக்கம் தோழர் சொல்லுங்க தோழர் என்ன டாபிக் பேசலாம்
என் ஆ என் சொல்லுங் இங்ங்கிலீஷ் சொல்லுங்க என்ன மாரி பேசலாம்னு என்னா பண்ணீங்க இன்னிக்கு என்னா பண்ணீங்க காலையில காலையில எழுந்து என்னா பண்ணீங்க நீங்க ஆ
தே எங்க ஹஸ்பண்ட கொஞ்ச பாத்ரூம் வருதுன்ட்டு பாத் கூட்டிட்டு போயிட்டு குளிப்பாட்டிட்டு கூட்டுன் வந்து விட்டுட்டு சா அது ஆதார் கார்டு விஷயமா நா வெளிய வர வேல இருந்தது
அய்யய்ய ஆ, பசங்கள என்னா அது மாரி என்னா கூட்னு போறது நீங்க
பசங்க கூட்ன்டு போனா அவ்ளோ பொறுமையா ஒக்காந்துனு இருக்குமா இப்ப நம்ப பொறுமையா ஒக்காந்துனுப்போ அவங் க பொறுமையா ஒக்கார மாட்டா அப்டி எ மூஞ்சிய பாக்குங்கோ, அது நம்ப ஜாலிய அப்டி ஒக் ஒக்காந்துகினு காத்தோட்டமா ஒக்காந்துனு இருக்லா அவங் க எப்ப கூப்புட்றாங்களோ கூப்புட்டு நம்ப ஆவனு இல்லிங்ளா அதுனால தோழர் சொல்லுங்க ஆ ரெண்டு நிமிஷோ ஆயிடுச்சு தோழர் நீங்க சீக்கரோ பேசுங்க தோழர்
ஆ, ஓகே ஓகே இன்னைக்கி நானு வேலைக்கி போயிட்டு இப்பதா நானு வந்தேங்க ஒரு எட்டே கால்க்கு மேல வந்த எங்க மதரு எங்க அம்மா வந்து டீ சாப்டு அப்டின்னாங்க, வெளில அவங்களு வெளில போனாங்க ஒரு வே வேல விஷ்யமா கூ சொன்னாங்க வா வர வாடா வாடானு அப்டின்னு ஒரு பத்து நிமிஷ அவங்க என்ன நெனச்சாங்க தெரில நீ வரா த நீ இங்கியே இரு அப்டின்னு சொன்னாங்க, செரி நா ஏன்னு ஏன்னு கேட்ட இல்ல நானு எ எ வேலைய நானே பாத்துக்ற அப்டின்னோன செரி எதுவுமே நம்ம பேச முடியாதுல்ல அதல்லாமே ஆமா அதனால நானு அமைதியாயிட்ட எங்க அம்மா இன்னிக்கி எங்க அப்பா கூட கொஞ்ச நேரோ பே சுனங்க பக்கத்துல நின்னு கொஞ்ச நேரோ த்துல அவர் கூட்ட டைம் ஸ்பெண்ட் பண்னோ எதாவது பத்தி சொல்லுவாரு கேட்டுப்ப இன்னிக்கி என்ன என்னா நடந்துது அப்டின்னு பேசுவ செய்வே வேலைல கொஞ்சொ இன் இன்னைக்கி வேலைல இரவு நேரோ வேல நெறைய நெறைய வேலை இருந்துது னால முடியாதது எல்லா நெறையா இருந்தது ஆனா முடிச்ட்டுதா வந்த வெளில அப்பதா அ செக் அவுட் பண்ண சொல்வாங்க அதெல்லா பண்ணிட்டு தா வந்தே ஒரு அஞ்சு யூனிட் மாரி ஒண்ணு இருக்கு ஆமா ஆமாமா ஆமா அந்த அஞ்சு யூனிட் மாரி பண்ணிட்டு நானு வந்தே அதே டைமு ஒரு த்ரீ அவர்ஸ் ஃபோர் அவர்ஸ் ஆயிர்ச்சு ஒரு ஒரு ஒரு மொபைல் எடுத்தா வெச்சுக்க நீ பண்றதுக்கு ஒரு டூ அவர்ஸ் த்ரீ ஒரு ஏன் கேட்டீங்னா பாத்தீங்னா சில சில பொருளு தன்ம்யா இருக்கு அந்த தன்ம்யத்த பொறிம்யா எடுக் ரொம்ப அழ்த்தி இழுத்து போய்ட்டனா அந்த மொ புய்லிரு ஃபுல்லா பொய்டு அது ஒரு அது ஒரு கனெக் ட்ருனு ஒன்னு இருக்கு அது ஒரு அது ஒரு எடத்துல சின்னசா இருக்கு அதல்லா பொறும்யா எடுக்கணு செய்ணு
ஆஹ்
அது மாதிரிலா எடுத் தாதா நம்பொ வெளிலியே பண்ண அந்த மொபைல் ஓகே அது ஓகே கரெக்டா இருக்கு வெளில குடுக்க முடியு வெளியில குடுக்க முடியு அதே நறைய ஒர்க் ஆயிடுச்சு ஒரு அஞ் மூணுதா பண்ணே அதுக்கே இன்னைக்கு நாளு அப்படியே போச்சுங்க நண்பள் பத்தி இப்ப நண்பருக்குள்ள ஏ நண்பர் அவர்கிட்ட இன்னைக்கி த தொலைபேசியில பேசுனே கொஞ்சொ நல்லா அஹ் என்னன்ன பண்றீங்க செஞ்சிங்க அப்படின்னு அவர்கிட்ட நா பேசுன
சரிங் தோழர்
அவரு பகு தறிவு னா என்னனு கொஞ்சொ சொன்னாரு இன்னிக்கு அவரு என்ன பாத்தாரு
ஆஹ்
பதில் சொன்னாரு நா கேட்டுக்கினே
சேரி
அப்டியா ஆமா அப்டியே நாள் அப்டியே போதுங்க நல்லா நல்லா போனா செரி இன்னைக்கு நாள்
நல்லா பண்ணி நீ இப்பதி தூங்கி எழுந்தாவே நல்லா போய்டுங்க தோழர் தூங்காம இருக்கீங்க தோழர் நல்லா தூங்கி நாலு மணிக்கெழுங்க சாப்ட்டு எண்ணுங்க
ஆஹ் அது கண்டிப்பா எனக்கு தூக்க அ எ தோழி எனக்கு கண்டிப்பா தூக் கந்தா முக்கியொ நீங்க சாப்பாடு கூட வேணான்னு நா சொல்லிடுவே எனக்கு தூங்க விட்டா செரி
அது எப்படி தோழர் நீங்க டுவென்டி ஃபோர் அவர்ஸ் தூங்கினே இருப்பீங்களா தோழர்
அ ஆமாமா எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க
என்ன பண்ணுது எங்க வீட்லயும் ஒரு பைய அப்படிதாங்க தோழர் இருக்கா சாப்பாடு கூட வேணா கீழ போய் படுத்தானா பத்துட்டு செத்துட்டான்னா உயிரோட இருக்கானா நானே போய் செக் பண்ணிட்டு வருவ தோழர் ஆ தூங்கினு இருக்கிறான் அப்படிம்ப ரொம்ப நேரத்துக்கு
உங்களுக்கு இது தா நல்ல அவங்களுக்கு தெரியுங்க அது அது ஒரு தூக்கனா என்ன எப்படி இருக்
அது எப்படி தோழர் ஒரு எட்டு மணி நேர பத்து பகல்லியே வந்து காலையில பத்து மணிக்கு போனாங்கனா சாயங்கால ஏழு மணி எட்டு மணிக்கு தா வராங்க தோழர் அப்படி வரலாமா ஆஹ் வந்து வந்து தூங்கிட்டே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்கிட்டே வீட்டுல மேல வந்து பாக்கணு அவங்க அம்மா அப்பா எல்லாம் பாக்கணு அது மேரி எல்லா
கண் கண்டிப்பா செய்யணும்தா ஆனா வீட்ல வீட் ஆமா வீட்ல இருக்கதும் கொஞ்சம் தான் அவுங்களுக்காக செய்யணுதான் அவுங்க எதிர்பாப்பாங்கள்ள இதெல்லாம் செய்வானா அவுங்க எதிர்பாப்பாங்
டிங்ளா தோழர் உங்க வீட்டுக்குன்டு நீங்க எதும் செய்ய மாட்டீங்களா
அவுங்க ம இல்ல அவுங்க மனநிலை சொல்றங்க நானு நா செய்ய மாட்டேன்னு நா சொல்லவே இல்லேயே
எங்க வீட்ல இருக்க பையன் வந்து எங்க சின்ன பையன் வந்து ஒரு வேலைக்கு முக்கியதுனா அவனுக்கு என்ன வேணுமோ அதுக்கு மட்டு வெளிய போவான் தோழர் இது மாய நகர் கரெக்டா அப்டின்னு சொன்னா போது இது எங்க பெரிய பையன்ல்லாம் அப்பிடி இல்ல தோழர் நான் சொல் ற வேலல்லாம் செஞ்சு குடுப்பான் எனக்கு சலிக்காம அவருக்கு தேவ வண்டி வண் டி அவர் வண்டி வாங்கிருக்கார் அந்த வண்டில போய்யின்னு வந்துன்னு இருக்கனும் அதுதான் எங்க பெரிய புள்ளைக்கி எங்க சின்ன புள்ள நீ இன்னா சொல்றது நீ இல்ல எங்க பெரியவர் வந்து சென்னைல வேல பாக்கறார் தோழர் சின்னவரு இங்க தான் ஒஸ் சித்தூர்ல எங்கயோ வேல
ஆ இப் இது ஆமா இப்ப சொல்லுங்க அவரு நென்ச்சா வெளில போய்க்கலாம்
இல்லங்க அப்டி இல்ல அவரு அப்பா அம்மன்றது இல்ல அவருக்கு சொசை அவன் சொசைட்டி வந்து அவன் வந்து அந்த லைஃப் அனுபவிச்சுக்க ஆரம்பிச்சிட்டா இவனுக் கு வந்து அத அனுபவிக்க மாட்றான் ஐய்ய சாப்பாட்டுக்கு எங்க போது நேரத்துக்கு அம்மா எழுப்பி வுடுவாங்க செய்வாங்க நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் கூப்ட மாட்றாங்களே அம்மா அப்பாவ வுட்டு இருக்குறோமேன்ட்டு ஒரு ஃபீலிங்ல தான் கூட இருக்குறான்
இல்ல இல்ல அப்டி இல்லிங்க தப்பா தவறான செயலை சொல்றீங்க அப் அப்டிலாம் இல்ல இப்ப நம்ம ஒரு வெளில போனான்னா பயம் வந்துறும் ச் ஆமால்ல இது எதுக் எதுக்காக நம்ம வந்துருக்கோனு அந்த பயம் வந்துரும் எழுந்து கண்டிப்பா போயிருக்காங்க இப்ப நானே வெளில வேல செஞ்சுருக்கேன் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நானா எம் படிக்கிறதுக்கு கூட நா எழு ப மாட்டேன் என் வேலைக்காக அஞ்சு மணிக்கெல்லாம் நான் எழுந்திருக்கேன் டைம் ஸ்பென்ட் ப அஹ் அதுக்குன்னு நேரத்துல ஒதுக் ஒதுக்கி இருக்கேன் அந்த நேரத்துல ஒதுக்கி செஞ்ங்சிருக்கேன் அப்டின்னு நீங்க சொல்லாதீங்க அஹ் நான் கூட அப்டி தான் இப்ப கூட நான் வீட்டல தான் இருக்கேன் எ யா ஏன் எங்க அண்ணன் கூட அவரு வெளியில இருக்காரு எங்க அப்பா அம்மாவ இன்னொ ங்க எங்க இன்னொன்னு இருப்பாங்க எங்க மீனம்மானு அவுங்களே கூடவே தா நா இருப்பே ஏன்னு கேட்டன்னா நம்ளுக்கு அது அது இல்ல இருக் அவுங்களையு பாக்காம இருக்க முடில திடீர்னு நம்மளுக்கு அழும் மாரி வந்துரும் என்னாப்பா இவுங்கல்லா இல்லீயே அத மாரி ஒரு ஒரு மனப்பான இது மாரி வந்துரு அதனால நா போனதே இல்ல நெனச்சப் போய்க்கலா ஆனா அது எனக்கு அது தோண மாட்டீங்கு உம் பையனுங் உங்கங் பையனுங்க அப்படிதா தோணிக்கங்கன்னு நா நெனைக்கிறே ஏன்னா எ மனநிலை எப்படி இருக்கோ அவுங்க பையனுக்கு அப்படிதா இருக்குன்னு நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்குறீங்க
ரெண்டு ஒன்னுதாங்க பேசுற பையனு புரிஞ்சதா எங் நம்ம வீட்டுல இருக்கிற பையனு ஒன்னு தாங்க
அஹ் அஹ் அஹ் அதா
அஹ் நா தா சிஸ் இல்ல அதே தா சிஸ்டர்
சாப்ட்டீங்களா என்னா சாப்ட்டீங்க நீங்க
துள்ளத்தி தொள்ளாரத்தி குஷ் வாங்குறதோட சேரி நம்ம வேல இப்டி ஆயிட்டா போது எங்க வீட்ல ஒரே சண்ட நடக்குது இந்த ஆதாரு கார்டுக்கே பயங்கரமா சண்ட நடக்கு அது அது முடிச்சு விட்டுட்டு எப்டியோ தூக்கி போட் லா எங்க வீட்டுக்காருக்கிட்ட
ஆஹ் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன் தெரிது
என்ன பண்றது தோழர் என்ன டார்ச்சர் பண்றாங்கோ இவரு கத்துன்னானா எங்க சின்ன பையன் கத் வா சின்ன பையன் கத்துன்னா அவரு கத்து அவரு ஏன்னு கத்துறாருன்ட்டு அவரு கேப்பாரு எங்க சின்ன பையன்
உம் உம் உம்
பிரச்சனையா எங்க வீட்ல ஆனா மத்தபடி எங்க வீடு ஜாலியாதா இருக்கு தோழர் எனக்கு எங்க பெரிய பையன் வந்தா போதும் ஜாலியா பேசிக்கிட்டு
புரியுது புரியுது உங்களுக்கு அன்புன்னு பாத்திங்கன்னா பெரியவர் தா நெனைக்கிறே நீங்க ஆஹ் அன்பு பத்தி பேசுனா அவர பத்திதா ரொம்ப பேசுறீங்க
ஆமாங்க தோழர் எனுக்கு எங்க பெரிய பையன் தா புடிக்கு தோழர் எங்க சின்ன பைய கத்திகின்னே இருப் ப நைநை நைனு இருப்பா சிர்ச்சி பேச கூட மாட்டா உம்முன் பைட்லர் அவ ரெண்டாவ்து ஹிட்லர் எங்க வீட்ல அவ
அது மா நா நெனக்காதீங்க அவுங்கதார் உங்க மேல பாசமா இருப்பாங்க தப்பான அது மாரி இல்லிங் நானு எ அந்த எடத்துல இருந்துக்குற அதுனால் வந் சொல்றே நீங்க தவறாக எடுத்
ஏங்கிட்ட அஞ்சு நிம்ஷங்கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டாரு பேச மாட்டாரு சிரிக்க மாட்டாரு இன்னா சாப்பாது ஆயிட்ச்சா என்னா செஞ்சிச்சுருங்க முட்ட இருக்குதா ரெண்டு அப்டின் கேப் பாரு இருக்குது அப்டின்னா போய் போட் சாப் டு ட்டு சேரி நா போற உள்ள போறன்ட்டு உள்ள
அவுள்தா அது அந்த ஏ அவுங்குளுக்கு கண்ணால இவங்கல்லா நம்ம கூட இருக் அவுங்களுக்கு அது இருந்தா போது டைம் ஸ்பெண்ட் பண் மாட்டாங்க யா ஏனா வெளில கூட யார்கிட்யு பேச மாங் இப்ப பக்கத்ல வேல செய்றவ்ங் கூட ஆ கூட பேஸ்வே மாட்டாங்க அவ்ங்க ஏனா அந்த நண்பர்கள் யாரு தெர்யு ஆனா எப்போ நம்போ நம்ப நா என்க்கு எ எனக்கு இவுங்கலா புடிக்குனு அவ்ங் கண்ணால இருந்தா போதுன்னு எதுர்பாக்கன் நா கூட வேலல இருப்பதா இந்த ஒரு மூவ ரெண்டு ரெண்டு மாசம ஆயிட்ச்சு பக்கத்துல அவ இங் என்னா பண்றா அது பண் பானு எனுக் தெர்யா அவ பேரு என்னானு கூட எனுக்க தெரியாது நா பண்ணுவ ஏ வேல்ய முஷ்டு போய்னே இர்ப்ப இது பண்ணிரு சொல்வாங்க அது பண்ணரு சொல்வாங்க நா போய்னே அவ்ங்க எங்க ஏ பேரு அவ்ங்களுக்கு தெரியுது கிஷோர் கிஷோர்னு சொல்றாங்க அனா அவ்ங்க பேரு என்னான் கூட எனுக்கு தெரியாது ஏன்னா நானு அவ்ளோ ஆக் கேள்விக்கு அக்கே ஒரு செஷ மரி வெப்பாங் இன்னிக் கேள்விக்கு எல்லா ஆன்சர் பண்ற மாரி இர்ப்பாங்க அதுக்கு த்னா சொல்லுவே சொன்னனாலே ஓ இந்த பையன கிஷோஅ கி கேட்ட கேள்விக்குலா ஆன்சர் பண்ணால அதுனால ஏ பேர் தெரிது நா இப்ப நான் அமிதா இருந்தா சரிங்க யாரும் கண்டக்க மாட்ட க ஒரு செக்ஷன் ஒரு எடத்துல ஒரு ஒரு மீட்டிங் மாரி வைப்பாங்க
தோழர் நன்றி உங்க தொலைபேசிக்கு கூப்டது ரொம்ப நன்
நன்றி நன்றி மேட டம் நன்றி
நன்றி